ஹலோ ஹலோ ஹாய் தியா யாயா இப்பதா கேக்குது நீங்க என்ன பண்றீங்க சும்மாதா இருக்கே
நானு சும்மாதாங்க இருக்கே
சாப்டாச்சா
சாப்டாசு மதியோ ஈவினிங்தா ஏதா செய்யனு நீங்க
நானு மதியோ சாப்ட்டாச்சு நீங்க தா குக்கிங்கா எப்டி
ஆமா வேற யார் பண்ணுவா உங்க வீட்ல நீங்க தானே
ஆமாமா இங்க நா தா
அம்மா வீட்டுக்கு போனாதாங்க அதெல்லா முடியு
ம் ஆமா அதேதா அதேதான் அதேதான் எப்பதா போவேன்ட்டு இருக்குது நெக்ஸ்ட் வீக் போலானு பிளான் இருக்கு போனா போயி ஒரு வாரோ ரெஸ்ட் எடுத்துட்வரலா அ ஆமாமா கொஞ்ஜோ என்ன ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகு போறதுக்கு
ச்சே சூப்பர்ல நாங்கலா இங்க இருந்து ஒம் ஒம்போது மணிநேரம் லொங்கு லொங்கன்னு போகணு
அப்டியா ஓ அப்போ நீங்க எப்டி நீங்க சென்னையில இருக்கீங்களா அம்மா ஊரா
ஆமாமா
ஓ ஓகே ஓகே மாமி வீட்டு கிட்டதா ஆனாலுமே அப்பவு வந்து பாப்பாங்க இருந்தாலு இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அவ்ளவா போறதுக்கு
ம் இங்க ஒன்னு இல்ல என் ஹஸ் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க்கிங்கு அதனால நாங்க இங்க வந்து செட்டில் ஆகி ஒரு லெவன் இயர்ஸ் ஆகுது அப்போ பசங்களுக்கு ஸ்கூலிங்கு இங்கயே அப்றோ நம்ம எதாவது அவங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால லீவ் இல்ல அதான போக முடியு
ஆமா ஆமா ஆமா அதுதா கஷ்டோல்ல இப்ப எனக்கு வந்து எதா டூ இயர்ஸ் தா இவனுக்கு கொழந்தைக்கு அதனால இப்ப நெனைச்சா போலா ஆனாலு இங்க விடுறது கஷ்டோ அப்டி போது சிச்சுவேஷன் நா
என்னன் அ உங்களுக்கு வந்து மா
ம்
மாமியார் வீடு அங்கேவா
ம் சென்னை தா ம் அம்மா வீடு சென் நாங்க சென் அம்மா ஊரு தா ஆக்சுவலா ஆனா அம்மாலா ஆ செட்டெல் ஆயாச்சி இங்க சென்னையிலயே செட்டில் ஆயாச்சி ஆனால ஆனாலுமே இங்க போயிட்டு வர்றது கஷ் டந்தா இவுங்க விட மாட்டாங்க அவளோவா அளோ பண்ண மாட்டாங்க நா போறதுக்கே
ம் நீங்க அவ்ளோ தேவையா இருக்கீங்க அங்க
அதுதா வேற வழி இல்ல என்ன பண்றது இவனுக்கு இப்போ டூ இயர்ஸ் ஆகுது கொழந்தைக்கி அவனுக்கு இப்ப நெக்ஸ்ட் இயரா நம்ம ஸ்கூல்ல சேத்தா நம்ம அடிக்கடிக்கி போயிட்டு வர முடியாது இப்ப இந்த டைம்லே நம்ம போலா வர்லானா அதுக்கு உட மாட்றாங்க
நா என் பொண்ணு ஃபிப்து படிக்கறா ஏன் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் படிக்கறான் நாங்ளு இப்போ என் ஹஸ்பண்ட்லா ஊருக் கூட்டு போனா சும்மா தோ ஒன் வீக்ல வந்ர் லா அப்டின் சொல்ட்டு போனாலே ஒரு மாச ரெண்டு மாச ஊர்லேயே விட்டுட்டு விட்டுட்டு வந்துருவாரு சப்பா ஏன்டா இப்டி பண்றீங்க ஆமா அப்போ என் கொழந்தங்க ஸ்கூலுக்கு முன்னாடி சொல்ற நானு அந்த மாரி விட்டு விட் டு வந்துருவாரு இவங்ளுக்கு ஒடம்பு சரியில்ன்னா ஏதாவ்துன்னா இங்க யாருமே இல்லல்ல பாத்துக்க அதனால வந்து அங்க கொண்ட் போய் விட்டு அம்மா வீடு மாமியார் வீடு எல்லாமே அங்கதா
ஓ அப் ஓ ஓகே ஓகே ஜாலி இர்ந்துட்டு வரவேண்டிதான
என்னங்க ஜாலி இங்கன்னா அதாவ்து அந்த ஒன்ற மாசம் ஊருக்கு போறது நல்லாதாருக்கு ஆனா போயிட்டு வந்து இங்க கிளீன் பண்ணோ பாத்தீங்களா அதுதா சரியான கடுப்பாருக்கு பள்ளி போச்சா கர்ப்பான்பூச்சி போச்சான்னு தெரியாது
ஐயயோ கரெக்டுதா நம்மோ தனியா இருந்தா மேபி இப்போ நீங்க இங்க தனியா இருக் கற்துனால நம்ளுக்கு வந்து அது தோணு அயோ அங்கயே போலா ஏன்னா இண்டிபெண்டண்டா இருக்றோல்ல நம்ம நென்ச்ச நேரத்துக்கு இருக்லா பண்லா அனால இங்க கொஞ்சோ புடிக்கு போலா போயி ஒரு பத்து நாளு இருந்தோம்மா அதோட வந்துர்னு அப்டிதானே ஒங்க மைண்ட் செட் இருக்கோ
ஆமா இப்போ இந்த வெக்கேஷன் சம்மர் வெக் கேஷன்லா ஒன்ற மாச எல்லா போச்சு இப்ப ஊருக்கு வந்துட்டு கிளி கிளினீங்கே
ஆ அதுதா இதா கடுப்பே இங்க வ ஏ நா வந்து மாமனார் மாமியார் எல்லாரு ஒன்னாாதா இருக்கோமா அனால அப்பா விட்டா போது என்ன ஒரு ஒரு மாச நீங்க உர்ரிங்களா நிம்மதி நாங்க போய் இருக்கற அப்டின்தா இருக்கு
ம் ம் இல்ல இப்டி இருக்கவங்களுக்கு அப்டி அப்டி இருக்கவங்களுக்கு இப்
உம் அதுதா அதா அப்றோ என்ன சமச்சீங்க இன்னக்கி எங்க வீட்ல மட்டன்
ம் ம் இன்னக்கி நா வந்து கீர சாதம் கீர கொழம்பு
ம் ம் பொரியல்
ம் அதா கீர பொரியலு கீர கொழம்பு பருப்பு கீர சொல்லுவாங்கல்ல
ஆமாமா
அந்த மாதிரி அதுக்கப்றோ சுண்டல் வேக வச்ச
ம்
இன்னிகி டியூஸ்டேல்ல அதனால சும்மா ஆ இப்போ ரீசென்டா ஒரு ஹேபிட் வந்திச்சி இந்த செவ்வாகிழம வெளக்கு போட்றது அப்டின் சொல் டு அதனால ஆ அதனால இன்னிக் வெளக் கு போடறக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோ ஆ அப்றம் ஈவினிங்கா வந்து வந்துருவாரா பசங்களும் எல்லா வந்துருவாங்களா அதனால எல்லா குடும்பமா ஒக்காந்து வெளக்கு போட்டு சாமி கும்புட்டு அதுக்கப்றம் வெளிய போயிட்டு வருவோ
சூப்பர் நல்லா ஹாப்பிட்டு்
ம்
ஸ்கூலுக்கு லன்சு எல்லா
ஆமா அவுங்களுக்கு லன்ச்ல்லா குடுத்து அனுப்பிடுவே காலையில லெவன் தேட்டிக்கே லஞ்சு இவுங்க டூ தேட்டிக்கல்லா வந்துருவாங்க
ஓ
டூ ஃபாட்டி ஸ்கூல்ல விட்றது நம்மா டூ தேட்டிக்கு இங்க இருந்து கெளம்புனா ஒரு ஸ்கூலுக்கு போய் பையன பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போய் பாப்பாவ பிக் பண்ணிட்டு வரதுக்கு சரியா இருக்கூ
ம் ஓகே ஓகே நீங்க தா பிக்கப்பா
ஆமாங்க
ஓ கிட்டதான நியர்பை தான
ம் னு இவனுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அவளுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரெண்டு ஒரே ஸ்கூல் தா ஆனா ரெண்டு ரெண்டு எடத்துல இருக்கு ஒன்ன டூ அப்டின்னு இருக்கு என் பையனுக்கு ஒன்ல கெடைச்சி சி என் பொண்ணுக்கு டூல கெடச்சிச்சு அதனால ரெண்டு பேருக்கு ரெண்டு ஸ்கூலுக்கு போனு இங்க ஸ்கூல் கெடைக்கிறது கொஞ்சொ கஷ் டொ நா த்ரீ இயர்ஸா ட்ரை பண்ணி தா என் பையனுக்கு கடச்சிச்சு
ஓ எந்த ஸ்கூலு ம் ம்
கேள்விப்பட்ருப்பீங்கள அங்கேயு இருக்குல்ல சென்னையில ம் அதெல்லா சொல்ல கூடாது
ஆ ஓகே ஓகே ம் அப்றோ
ம் அப்றோ நீங்க தா சொல்னூ டீ
இல்ல அந்த ஹேபிட் இல்ல
அய்யயோ என்னங்க சொல்றீங்க
ஆமா டீ அதெல்லா குடிக்கறதில்ல
டீ குடிக்காம வாழ்க்கையா எப்புடி அப்புடி
அய்யயோ தெரியிலையே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல
உட்டுட்டீங்ளா இல்ல சின்னதுல இருந்தே இல்லையா
இல்ல நா சின்னதுல இருந்தே குடிக்க மாட்டே
அப்டின்னா பரவால்ல நா வந்து தூ ஆம் சின்னதுல எல்லா எங்க அம்மா காலையில ஒரு வாட்டி அப்புறொ ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வீட்ல இருந்தா குடுப்பாங்க இல்லன்னா ஈவினிங் தா அதோட அவ்ளோதா இந்த நைட்டு பால் குடிக்கிற வேல கூட எதுவ்மே கெடையாது ஆனா இங்க வந்து எங்க மாமனார் வீட்ல வந்து ஒரு டூ த்ரீ மந்த்த்ஸ் கல்யாணம் முடிஞ்சு அங்க இருந்தே அப்புறோ அவரு காலையில ஒரு ஆர்ர மணிக்கு குடிப்பாரு ஒரு எட்டு மணிக்கு திருப்பி ஒரு வாட்டி குடிப்பாரு அப்புறொ சாப்ட்ட அப்புறொ டேப்லெட் சாப் டும் போது ஒரு வாட்டி குடிப்பாரு ஒரு லெவன் ஓ கிளாக் ஒரு வாட்டி குடிப் பாரு அதுக்கப்றோ மறுபடி மத்தியானொ சாப்ட்டு ஒரு மூணு மணிக்கா குடிப்பாரு திருப்பி ஒரு ஆறு மணிக்கா குடிப்பாரு நைட்டு டீ பேலன்ஸ் இருந்துச்சுன்னா குடிப்பாரு அது என்னமோ அவர் கூட சேந்து சேந்து அவரு குடிக்கும் போது எல்லாம் நானு குடிக்க ஆரம்பிச்சிட்டே
இதெல்லா ரொம்ப தப்பு இவ்ளோ எல்லா குடிக்கூடாது எல்லாத்துக்கு லிமிட் இருக்கணு
அப்ப அத அவரு குடிக்கும்போது நமக்கூ அப்டியே ஐயே டீ குடிச்சா நல்லா இருக்குமே டீ குடிச்சா நல்லா இருக்குமே அப்டி தோணுது நானுமே ஓ இப்ப இங்க வந்து டென் இயர்ஸா நானுமே அப்டியே அவ் அவரோட இத அப்டியே நானு ஃபாலோ பண்ணிட்ருக்கே இப்பதா கம்மி பண்ணிருக்கே ஒரு ஃபோர் கப்ஸுக்கு வந்துருக்கே அ அதுக்கு முன்னாடி அவர் குடிக்கிற மாதிரியே அவ்ளோ கப்ஸ் குடிப்பே நானு இப்பதா என்னமோ அ
கெடயாது
வயசாயிடுச்சுங்குறாங்க டீ குடிக்க கூடாதுங்குறாங்க ஜீரணம் ஆகாதுங்குறாங்க பயமா இருக்கே அதுனால ஒரு ஆறு ஏழு கப்புல இருந் து நாலு மூணு அப்பிடி வந்திருக்கே
ம் அதுமே அதிகம்ந்தா எதோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஓகே ஒரு ஆசைக்கு ஈவினிங்கோ ஆர் மானிங்கோ
என்னங்க ஒரு வேள சொல்றீங்க ஒரு வேள சாப் ப்புட சொன்னா ஒரு வேள சாப்ட்லா ஒரு வேள டீ குடிக்கலான் சொன்னா எப்டீங்க
அதுதா பண்ணணு ஒரு வேள டீ தா குடிக்கணு மூணு வேள சாப்ட்லா ஓகே வா நீங்க சாப்பாடு கூட கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா எத்தன வேல வேணா நீங்க சாப்ட்டுக்கோங்க அ னார் பிரேக்கோ ஆர் ஒன்ஆர் பிரேக்கோ அப்பிடி சாப்ட்டுக்லா
இல்ல சாப்பாடு அந்த அளவுக்கு அது மேல ஆச கெடயாது
ம்
அ இது இருக்கு இல்லயா இது வந்து அப்ப போ போர் அடிக்கும் போது காஃபியு குடிக்கிறதுண்டு டீ மட்டுமே கிடையாது
அ
சரி அதா கொஞ்ச நாள்ல டீ எல்லா குடிக்கவே குடிக்க கூடாது அப்டின் சொல்லி சொல்லிட் டிருந்தாங்களா சரி டீ குடிச்சாதா திட்றாங்களே அப்டின்னு ஆ கேர்ளால காஃபி தூள் இருக்கு ஆ கட்டங்காப்பின் சொல்லுவாங்க மலையாளத்துல ஆ அது வச்சு குடிப்பே
ஓ
ஆ அந்த காஃபிய வச்சு ஹெல்த்தியானா இல்லங்க டீ கு அத டீ குடிக்கிற டைம்ல வந்து டீய மறக்கறதுக்காக டீ குடிச்சிட்டு இது கொஞ்ச நேரோ குடிக்கறது அதுக்கப்றோ மறு புடியு டீக்கு போறது திருப்பி இது குடிக்கிறது இது சும்மா அ அடிக்கடி தலவலி வருது அந்த டைம்ல வந்து இது குடிச்சா நல்லா இருக்குன்னாங்ளா அதனால இதுக்கு மாற்னது
ஓகே ஓகே ஓ
ஆனா இப்போ அது நம் செட் ஆவலேனு வச்சுக்கோங்களே அதய விட்டு திருப்பி டீக்கே வன்ட்டே அப்போ நா டீ விடல இதுமே கூட சேத்து குடிச்சுட்டிருந்தே அவ்ளோதா
அது டீய உடபோறது இல்ல கடசி வரைக்கு
இல்லங்க வாய்ப்பில்ல
சேரி கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணுங்க அவ்ளோதா காலைல இப்போ நெறைய பேர் சொல்றாங்க பாருங்க கால்லே என்ச்சோன டீ குடிக்கவே கூடாதா வயித்துல வந்து அந்த அசிடிக் ஃபார்ம் ஆயிடு அப்டின்றாங்க முந்தா நேத்து கூட எங்க ஆண்ட்டிட்ட அதா சொன்னே ஒரே வயிறு வலி அல்சர் மாதிரி இரு க்குமோ அப்டின்தா சொல்லிட்ருந்தாங்க சொன்னே ஃபஸ்ட்டு நீங்க என்ச்சதுமே கால்ல டீ குடிக்கிற ஹாபிட்ட விடுங்க ஆண்ட்டி அதுவே வந்து வயுத்துல வந்து அசிடிக் ஃபாம் ஆகுமா எய்ன்ச்சுதோ டீ குடிக்கவே கூடாது
ஏங்க ஒரு நிம்ஷோ இருங்க ஒரு கால் வருது நா பேசீட்டு கூப்பட்ற
ஆ சேரி ஓகே ம் பாய்